ஹலோ ஆ சு நல்லா இருக்கேம்ப்பா நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லாருக்க விடுமுறைய நாட்கள்லல்லா முடிஞ்சுதுங்ளா பள்ளி திறப்பு அறிவிச்ட்டாங்க
ஆமாங்க எல்லாமே முடுஞ்சு இந்த வரந்தா ஓ ஊருக்கே வந்தோ நாங்க
ஒரே பயணமாதா இருந்திருக்கீங்க போலருக்கு
ஆமாப்பா எல்லாருமே வந்து ஊர்ல இர்க்காங்க எல்லார் வீட்டுக்கு பொயிட்டு வர்னு வர்ஷத்துக் ஒரு தரவ்தா போறோ விசேஷ நாட்கள்யு நாங்க வீட்லதா இருப்போ அதனால அந்த அளவுக் நாங்க போறத் இல்ல இந்த மாதுரி விடுமுறை நாள்லதா போயிட்டு எல்லாரயு பாத்துட்டு வர மாத்ரி இருக் கு நீங்க எப்டிங்க நீங்க வெளிலல்லா போனீங்ளா ஊருக்கல்லா போயிருக்கீங்ளா
ஆமாங்க ஊருக்கல்லா பொயிட்ருந்தோ நாங்ளு பாத்தீங்ன்னா நேத்துதா வந்து வீட்டுக்கே வந்தோ ஏன்னா இப்ப ப பிள்ளைகளுக் வந்து விடுமுற ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்ளா அந்த நாள்ல களம்புனத்தா திரும்பி நேத்துதா வந்து வீட்டுக் வந்துருக்கோ இதுக் மேல வீட்ல இருக் வேலைகள் எல்லா பாக்ணு ஏன்னா இந்த மே மாதத்துலதா பாத்தீங்னா திருவிழாக்கள் எல்லா நறைய வரு இல்லைங்ளா அந்த திருவிழாக்கள் இதெல்லாமே வந்து முடிஞ்சது ஆ அப்டே பிள்ளைகள ஒரு ரெண்டு மூண் நாள் பாத்தீங்ன்னா வெளியூர் பயணமா கூட்டு போலான் சொல்லிட்டு ஒர் ரெண்டு மூணு கோயிலு அ ரெண் டு மூணு கடல்கரை பகுதிகளுக்கு போயிர்ந்தோ அ போயிட்டு வீட்டுக் வந்துட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு அ அப்யே இன்னொருத்தர் வீட்டுக் போ வேண்யத் இர்ந்துது அங்கியு போயிட்டு அ நேத்து தா வீடு வந்து சேந்துருக்கோ இந்த அ பிள்ளைகளுக்கு விடுமுறை ஆரமிச்சதுலேருந்தே பாத்தீங்கன்னா ஒரே பயணமாதா வந்து போய்கிட்ருக்கு பயணல்லா இப்பதா முடிஞ்சிருக்கு இதுக்கப்றமா போயிட்டு பிள்ளைகளுக்கு வந்து அ அ அ ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அ சீருடை வாங்கற்த் புத்தகங்கள் வாங்கறது அ பீஸ் கட்றது இந்த வேலைகள் எல்லா வந்து இதுக்கப்ற தா வந்து பாக்க ஆரமிக்கணு ஒங்குளுதே பீஸ் எல்லா கட்டி முடிச்சுட்டீங்ளா பயணங்கள் எல்லா முடிஞ்சிச்சா ஒரு வழியா
ஆ இன்னு இல்லைங்க பீஸ் எல்லா இன்னு கட்டல அ இனிமேல்தா கட்டணு இத் ப்பதான் நான் வந்து ஊருக்கு வந்து வீடெல்லா அப்புடே போ அப்டியே இருக்குது இல்லிங்ளா வீடு சுத்தம் பண்றது அதல்லா இருக்கு அதல்லாமே பண்ணி முடிச்ட்டு ஏன்னா வந்து ஃபீஸ் கட்டிட்டு அப்டியே ஃபுக்கு வாங்கிட் வர வேண்டிய்தா அதுனால இன்னு நா போல ஆபீஸ் வேலையால கொஞ்சோ அப்டே இருக்கு நிலுவைல அப்டே இருக்கு அதெல்லா கொஞ்சோ பண்ண வேண்டியதுது இருந்ததுது அதனால அப்டியே இந்த வேலையு பாத்துகிட்டு அதுவு பாத்துட்டு கொஞ்சோ வந்து வேலைகள் வந்து போய்கிட்டே இருக்குது இனிமேல் தான் பீஸ வந்து கட்டுறதுக்கு போகணோ இந்த வாரத்துலதா போகணோனு நெனைக்
கண்டிப்பா ஏ அப்டீன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாரத்துல கட்டிட்டு சீருடைகள்லா வாங்கிட்டு வந்தாதா அத தெக்க குடுக்கணோ இல்லைங்களா நமக்கோ பாத்தீங்கன்னா இப்ப லீவுல இருந்ததுனால அப்பப்ப லீவுல தானே இருந்தோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேலையு நமக்கு அதிகமா இருக்கோ வீட்லயு வேலைகள் இருக்கோ நமக்கு ஆஃபீஸ்லயு வந்து வேலைகள் இருக்கோ இது ரெண்டுமே சேந்து பாக்குற ஒரு சூழ்நிலைலதா நம்ப இப்ப இருக்கோ அது வந்து கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு இப்ப இந்த வீட்டு வேலைகளெல்லா வந்து இப்பதா அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா கொஞ்சோ கொஞ்சமா நா பண்ணிட்ருக்கே இதெல்லா முடிச்சுட்டு ஆஃபிஸ் வேலையில ஒக்காந்து அத பாக்க ஆரம்பிக்கணோ ஆ இந்த எல்லாரு இப்ப லீவெல்லா முடிஞ்சி எல்லாரு ஒன்னா இருந்துட்டு வந்ததுனால அது ஒன்னா இருந்து வந்ததுனால ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு ஏன்னா அந்த நா ட்களெல்லா ரொம்ப அற்புதமா இருந்துச்சி அத பத்தி பேசிக்கிட்டு இப்டி இருந்தோல அப்டி இருந்தோல அதுலயே பாதி நேரங்கள் வந்து போயி ட்ருக்கு இதுக்கப்பறோந்தா பள்ளிக்கூடத்துக்கு போயி புத்தகங்கள் சீருடைகள் எல்லா வாங்கி அதெல்லா தெய்க்க குடுக்கணோ வீட்ல இன்னோ கிளீனிங் ஒர்க்குல்லா ஆரம்பிக்கல இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கே அந்த வீட்ல இருக்க வீட்ல எல்லாத்தையு சுத்தப்படுத்தி அது எல்லாத்தையு எடுத்து வெச்சோ அப்டீன்னாதா பள்ளி இப்ப திறப்பு வந்து நாலாந் தேதி ஒத்தி வெச்சிருக்காங்க அத திறக்கும் போது வந்து நமக்கு பிள்ளைகளுக்கு சமைச்சு குடுக்குறதாகட்டோ அ நம்பளோட வேலையு வந்து கொஞ்சோ சுலபமா இருக்கோ அதனால இதுக்கப்புறோந்தா அதெல்லாமே பாக்க ஆரம்பிக்கணோ நீங்க
கண்டிப்பாங்க நானுமே வந்து பாத்தீங்க அப்டீன்னா எல்லாருமே ஒ ஒவ்வோரு எடத்துக்கு ஒரு தடவ ட்ரெயின்ல போயிட்ருந்தோ ஒரு தடவ பஸ் ல போயிட்ருந்தோ ஆ எல்லார் வீட்டுக்கும் போறது அங்க தங்கறது அந்த துணிகள்லா வந்து அ அங்கங்க வந் து எல்லாமே சுத்தம் படுத்தி எடுத்துட்டு வந்தாலுமே நம்ம வீட்ல வந்து ஒரு தடவ எல்லாத்தையு தொவச்சி காய போட்டு எல்லாத்தையு எடுத்து வெக்கணோ அதுவு கிட்டத்தட்ட ஒரு ஆ ரெண்டு மூணு வாரமா வீடு பூட்டி இருந்ததுனால எல்லாமே சுத்தம் பண்ண வேண்டியது ஆம் எல்லா கிளீன் பண்ட்டுதா படுக்கணோ ஏனா பூச்சி எல்லா கூட வந்துரோ ஏன்னா வீடு பூட்டியே இருந்துது இல்லீங்ளா அதனால பூச்சி எல்லா வந்துரோன்னு சொல்லிட்டு எல்லாமே சுத்தம் படுத்தி காய வெச்சி எல்லா எடுத்து இப்பதா ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சுருக்குறே ஏன்னா நம்ம வீட்ல நம்ம மட்டுந்தா இருக் அப்போ நம்மோதா வந்து பண்ணனோ வேற யாரோ உதவிக்கு கடயாது உங்களுக்கே தெரியு வீட்டுக்காரர்லா வந்த ஒடனே ஆபிஸ்க்கு களம்பிடுவாங்க நம்ம கொஞ்ச கொஞ்சமா அதெல்லாமே சுத்தம் படுதிட்டே வந்தாதா நம்ம வந்து அடுத்த வாரோ வந்து பள்ளி திறக்கும் பொழுது நம்ம எப்பவு போல வழக்கமான வாழ்க்கைய நம்ம வந்து தொடர்ற மாரி இருக்கோ காலையில எழுந்துக்கிறது பசங்களுக்கு அனுப்புறது அந்த மாரி இருக்கோ அ அந்த வேலைகல்லாதா இப்ப முடிஞ்சுது இனிமேல்தா போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு புத்தகங்கள்லா வாங்கிட்டு வர்ணோ சீருடை வந்து பாத்தீங்கன்னா எங்குளுக் வந்து வெளியில கடையில தா வாங்கணு எங்களுக்கு வந்து மாறாது ஒரே மாதிரியே இருக்கிறதுனால நாங்க அத வாங்கி முன்னாடியே வந்து தைக்கிறதுக்கெல்லா கொடுத்தாச்சு ஆனா இன்னு வாங்கல தைக்க குடுத்துருக்கோ ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடுத்ததுனால இப்ப நெறைய பேரு வந்து சீருடை தைக்க கொடுத்திருக்காங்க இந்த டைம்ல அதனால போய் போய் அவர ஞாபகப்படுத்தி வாங்கிட்டு வர போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கறே அ இப்ப பெரவாயில்ல ஒன்னா தேதின்னு சொன்னாங்க ஒன்னா தேதியே திறந்திருந்தாங்கன்னா கொஞ்சோ நம்மளுக்கு கஷ்டமா இருந்திருக் இருக்கற மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சோ வந்து தள்ளி வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சோ வந்து உபயோகமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா
கண்டிப்பா ஏன்னா அம்மா வீட்ல இருக்கு போது பாத்தீங்கன்னா அவசர அவசரமா கெளம்பி ஒரு சூழ்நிலையில தா கெளம்பி வந்துச்சு ஏன்னா ஒன்னா தேதி பள்ளி திறப்புன்றதுனால நம்ம ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி வந்தோ அப்டின்னா மட்டுதா நம்மளால வீட்டு வேலைககள முடிச்சுட்டு அவங்க வேலைகளு கொஞ்சோ பாத்து வைக்க கரெக்ட் இருக்கு அதனால அவசரமா கெளம்பி வந்ததுனால இப்ப அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னா இன்னு ஒரு நாலு நாள் இருந்துட்டு போயிருக்கலால நாலா தேதி தான ஸ்கூல் பள்ளி திறப்பு அறிவிச்சிருக்காங்க அப்டின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக் இருக்காங்க ஆனா இங்க வந்து நமக்கு வேலைகள் இருக்குன்றது அவங்க புரிஞ்சுக்கிறதுல அது கொஞ்ச பயணங்கள் எல்லா இருந்ததுனால நம்மளோட உடல்நிலையு வந்து ஆ உடனே போய் வேல செய்யறதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டிருக்கு நம்மளோட உடல் ரொம்ப சோந்து போயிருக்கிறதுனால ரொம்ப கால் வலிகள் இதெல்லா இருக்கிறதுனால வந்து வேல செய்யவு முடியல நா கொஞ்சோ கொஞ்சோ நேரோ விட்டு விட்டு விட்டு விட்டு அப்படிதா வேல செஞ்சிட்டு இருக்க மாரி இருக்கு ஏன்னா கால் ரொம்ப வழியா இருக்கு தொடர்ந்து இந்த ஒரு ஒன்னா தேதி மே முதல் நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா பயணோ பயணோ பயணம்னே போயிட்டு இருந்ததுனால இந்த கால் வந்து நடக்க முடியல நடந்தா ரொம்ப கடுமையா வலிக்குது அதனால ரொம்ப கஷ்டமாருக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையு பாக்க முடியல நீங்க சொல்ற மாதிரி நம்ம வீட்ட பூட்டியே இருந்ததுனால ஃபுல்லாவே வந்து நறைய தூசிகள் வந்து அதிகமா இருக்கு அந்த தூசிகள் எல்லா கிளீன் பண்ணவே நமக்கு ஒரு டைம் தேவைப்படுது அது இல்லாம நம்மளோட அ டெய்லி உபயோகப்படுத்துற அ பெட்ஷீட் இந்த தளவானை உறை அ இதெல்லா போர்வை சொல்லலா பாத்தீங்கன்னா எல்லாமே அலசி போட்டுட்டே நா காலையில எழுந்து ஏன்னா அதுல ஃபுல்லா டஸ்ட் தா இருக்கு அதுல போய் நம்மளால படுக்கவு முடியல நைட் வந்து படுக்கவே முடியல அது மேல ஏன்னா ஃபுல்லா தூசிகள் தா இருக்கு அவ்ளோ நேரத்துக்கு எழுந்து அதெல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு ரூம்ஃபுல்லா டஸ்ட் எல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்பறமா தா படுத்து தூங்குவோ நாங்க அதுவரையு தூங்கவே முடியல
அப்பப்பா அதடியேதா இரு கேமே ஏன்னா வந்து ஆ எல்லாருமே வந்து அந்த தூசில வந்து உடனே படுக்கவு முடியாது இன்னொன்னு என்னன்னா தண்ணி மாத்தி மாத்தி நம்ம உபயோகப்படுத்துறது அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஊருக்கு போறோ போற எடத்துல வந்து நம்ம தூங்கிட்டே இருக்க முடியாது எழுந்ததுப்ப கோவிலுக்கு போறது அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா வயல்வெளி சுத்தி பாக்குறது இந்த மாதிரி ஆ காலையிலயே எழுந்துக்கிறது அவங்க கூட பேசிட்டே இருப்போ நேரம் போறதே தெரியாது நைட் ரொம்ப நேர கழிச்சு தூங்குறது அதனால சரியா தூக்கமு இல்ல நம்ம வீட்டுக்கு வந்தப்புறந்தானே நம்ளால வந்து ஆ வந்து டைம் எடுத்து நம்ம எப்பவு போல நே ச சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புற மாதிரி இருக்கு அதனால ஒடம்பெல்லாமே பயங்கரமா வந்து பாத்திங்கன்னா வலி ஆ பிள்ளைகள் வந்து இப்ப வீ வீடு திரும்புன அப்புறந்தா வந்து பாத்திங்னா இந்த சளி புடிக்கறது எல்லாமே வந்திருக்கு அதனால கொஞ்சோ அசௌகரியமாதா இருக்குது ஆனா இந்த டைம்தா நம்ம ஊருக்கே போய் எல்லாரையுமே பாத்துட்டு வருவோ இல்லன்னா அவங்க வந்து கேப்பாங்க ஏ வர்றது இல்ல அப்படின்ட்டு அதுவு முக்கா வாசி பாத்திங்கன்னா ஊருக்குள்ள இருக்கறதுனால எல்லா எடத்துக்குமே பஸ்ஸுலதா போற மாரி இருக்கு அங்கெல்லா இந்த மாதிரி வந்து ஆ உடனய்மே நம்மோ கார வந்து நம்மோ இப்ப இங்க இருக்கிறதுனால காரு எங்க இருந்தாலு ஆட்டோ அந்த மாதிரி கெடைக்குது அங்கெல்லா பாத்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம ஒரு பஸ் புடிச்சு போற மாதிரி இருக்கு ஆ நம்மளுடைய காரு அதிக அளவு நாங்க எடுத்துட்டு போகல ஏன்னா எல்லாருமே ரொம்ப வந்து அ டயடா இருக்கிறனால ப கார் ஓட்டிக்கிட்டே எல்லா எடத்துக்கும் போறது கொஞ்சோ நம்ளுக்கு பாதுகாப் பு இல்லாதா இருக்கு ஏறுணுமா நம்ம ட்ரெய்ன்ல உக்காந்தமா சேஃபா போய் எறங்ணமா அந்த மாரி இருக்கறதா வந்து கொஞ்சோ நல்லாவே இருக்கு இல்லைங்ளா
ஆமா ஏனா நம்ம பேசறதுக்கான நேரங்கள் கெடைக்கு ஒரு இடத்துக்கு போறோ அப்டின்னா எல்லாரு பேசிட்டே போவோ அந்த கொஞ்ச நே கொஞ்ச தூரோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டு வரையு நடந்து போற தூரங்கள் வந்து பேசிட்டு போறது கிண்டல் க பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறது இது எல்லாமே ஒரு நல்ல ஞாபகங்களா இருக்குல்ல நம்ம கார்ல போறோ இங்க இருந்து கார்ல போறோன்னா அதுக்கு தனியா நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு தொகைய நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கு இப்ப எல்லா எடத்துக்கு பாத்திங்கனா வீட்லயு வரமாட்டாங்க இல்லைங்ளா ஒரு சில எடத்துக்கு வருவாங்க ஒரு சில எடத் இல்ல அவங்களால முடியலன்ற பட்சத்துல அவங்க இப்ப வண்டி ஓட்டிட்டு வர்றாங்க அப்டின்னா அந்த அதனோட கலக்கத்துலே வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஒரு ஒரு சில இடங்கள் போய் பாக் கறதுக்கு வந்து கடினமாருக்கு போகவு முடியாது ஏன்னா அவுங்க தூங்குறதுனால அவங்க எழுந்த அப்புற போலானு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் எப்டியு அதுக்காக போற மாரி இருக்கு ஆனா நம்ம இப்ப ட்ரெயின்ல போறோ அப்டின்னா நமக்கு ஒரு கஷ்டம் தெரியாம இருக்குல்ல இப்ப நம்ம பஸ்ல போறத விட ட்ரெயின்லன்றது நமக்கு கொஞ்ச வசதியா இருக்கு அதனால அது கொஞ்ச நல்லா இருக்கு
கண்டிப்பாங்க ஏன்னா வந்து பாவோ அவங்களு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதுகு வலி க்க வந்துரோட இப்ப நம்பளால சோ கார்ல ஏறி அப்டியே உக்காந்துருவோ உக்காந்துட்டோனா தூங்கிருவோ நம்ம இல்லைங்ளா ஆனா அவுங்க வந்து பாத்திங்கன்னா முழிச்சிருந்து கவனமா வந்து வண்டிய ஓட் டடணு அப்டிங்கற இதுலயே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்திங்கன்னா அழுப்பாயிரு ஒரு எடத்துக்கு போய் நம்ள எறக்கி விட்டதுமே யார்கிட்டயுமே அவங்க பேச முடியாது போய் தூங்கிருவாங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக் கு என்னடா இங்க வந்து தூங்கிட்ருக்கானு ஆனா அவர் பாவம் அ அவரு தூங்கி எழுந்தாதா அடு த்து காரே எடுக்க முடியு அவரால அதனாலதா நாங்க இந்த தடவ பாத்திங்கன்னா கார் இதெல்லா பயன்படுத்தாம நாங்க வந்து டிரைன்ல போறது டிரைன்ல போயிட்டோனா நம்ம போம்பொழுதே கொஞ்ச தூங்கிட்டு அந்த மார் ரெஸ் ட் எடுத்துட்டே போற மாரி இருக்கு அங்க போனா எல்லார்கிட்டயும் பேசி பழகி அந்த மாரி கொஞ்ச நல்லா இருக்கு இல்ல இங்க இருந்து உ ஊருக்கு வந்து தூங்குறது திருப்பி அங்க இருந்து ஆ திருப்பி வண்டி எடுக்கிறது ஏனவோ ஒரு டிரைவர் வேலை பாக்குற மாதிரி இருக்கு போய் சொந்தக்காரங்களை பாத்த மாதிரியே அவருக் கு இருக்காது அதுவு வண்ட்டு தேவையில்லாத எரிச்சல் தன் நம்ம மேல வரம் இல்லைங்களா அதனால அது எல்லா மே அவாய்ட் பண்ணுட்டுதா இந்த தடவை நாங்க வந்து முழுக்க முழுக்க ஊருக்கு போறது ட்ரையின்ல அதுக்குள்ள எங்கேயாவது போகணுனா சின்ன ஆட்டோவோ இல்ல பஸ்ஸோ ஆ அந்த மாதிரி மட்டு நாங்க வந்து இது எரி போறது அது செலவுமே கம்மியா இருக்கு காருக்குன்னா இப்ப இருக்கிற வேலவா சில பெட்ரோல் எல்லா போட்டு போறதுலா ரொம்ப கஷ்டோ இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ப பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ போறதுன்றது வந்து நமக்கு நமக்கு வந்து கொஞ்ச பேச நேரோ கிடைக்கு இல்லைங்களா ஏன்னா வேல வேல நம்ம வேல பின்னாடி ஓடிட்டு இருக்கிறதுனால அங்க ஒரு டைம் போயிருவாங்க டயடாயி போய் படுத்து தூங்கிடுவாங்க இதே வந்து நம்ப பஸ்லேயோ இல்ல டிரெயின்லயோ போறம் அப்டின்னா நம்ம ரெண்டு பேருக்கு பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப் பு கொஞ்சோ அதிகமா கேடைக்கும்ல நமக்கு நம்ம மனம் விட்டு பேசுறதுக்காகோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ அவங்க கூட வந்து ஒரு வாய்ப்பு கிடைக் இப்ப நமக்கு இதே கார்ல போறோ அப்டின்னா அவுங்களால பேச முடியாது ஏன்னா அந்த ஓட்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கு உங்களுக்கு அதுலயே டயடா ஆயிடுவாங்க அதுல பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சோ குறவு இல்லையா இதைய வந்து நம்ம எப்டி போறோம்னு போது நமக்குண்டான வாய்ப்புகளு கொஞ்சோ அதிகமா கெடைக்கு இல்லீங்களா
கண்டிப்பாங்க கண்டிப்பா பேசிட்டு இருந்தா நம்ம நெறைய பேசிட்டே இருப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க இவ்ளோ நாள் கழிச் எங்கிட்ட கால் பண்ணது இதுக்கப்புறம் வி ஊருக்கு வந்தாச்சு நம்ம இனிமேல் பிரியா தா இருக்கோ ரெகுலர் வேலை எறங்கியாச்சு